வணக்கம் தோழி என்ன பண்றீங்கோ
இனிமேதா சாப்புட்னு சும்மாதா இருக்கே நீங்க சாப்டாச்சா இப்பதா வந்தாங்க ஹஸ்பெண்ட் ஆமா இப்பதா ஹஸ்பெண்ட் வந்தாங்க ஆமா அவுங்களுக்காக எவ்ளோ நேரமா நானு வெயிட் பண்ணுவே
நாளா இல்லேங்க தோழி சாப்டுரு
ஆமா காலையில கூட அவுங்க சீக்கிரமா போயிடுவாங்க மதிய கூட அவுங்கூட உக்காந்து சாப்ட முடியாது நைட்ல தா அதனால ஏ ஆ ஏ ஹஸ் துனுதா அதுவு ஆட்டோ டிரைவரு அதனால லென்ச்சு கூட வாங்கிட்டு போக மாட் தங்க ஆமா வெளியே தா சாப்பிடுவாங்க சேரி அதனால நைட்ல தே லேட் ஆனா கூட நாங்க கூட வெயிட் பண்ணி சாப்டுதா தூங்குவோ
நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோதா தோழி ஆ
பாத்துக்கற பேசிட்டு வந்துற்ற டென் மினிட்ஸ் சொன்னன சரி
ம் சூப்பர் ரொம்ப பொறுமையா ஆ அஜஸ் பண்ணிக்கிறாரு
ஆமா ரொம்ப அப்றோ பொறுமதா நா அது ரொம்ப கோவ் படுவ ஆனா அவர் அப்டி இல்ல ரொம்ப பொறுமையான மனுஷந்தா அவுங்க
இது இவருக்கெல்லா உடனே ட சாப்பாடு வேணுனா டக்குன்னு போட்றணுங்க தோழி அதனால நாங்க மேக்சிமம் அவரு கூட ஒக்காந்தாவே எதுக்காச்சு ஒன்னுத்துக்கு எழுப்பிட்டே இருப்பாரா போய் ஊறுகா எடுத்துன் வா போய்ட்டு இது எடுத்துட்டு வா அது எடுத்துட்டு வா அப்டிடுனு செம கடுப்பாயிடு அதனால நீத் தனியா சாப்டுங் நாங்க நானு பசங்கலா தனியா சாப்பிட்றோன்னு மா செஞ்சு உடனே நானு பசங்கல்லா வ க்க சாப்பிட்ருவோம் அப்புறமா அவருக்கு வந்து அப்பறமா போட்டு கொடுப்போ அவர் கொஞ்ச லேட்டா சாப்பிடுவாரா நாங்கல்ல ஒரு எயிட் தேட்டி ப்போல சாப்ட்ருவோ
சேரிங்க நீங்க நீங்களா எப்டி உங்க வீட்டு்ல நைட்ல டெய்லி டிஃபன் சாப்பிடுவீங்களா இல்ல
ஆமாங்க தோழி சாதல்லா ரொம்ப கம்மி எங்க வீட்டுக்கார் மட்டுந்தா சாத நைட் எடுப்பாரு ஆஹ் சப்பாத்தி சாப்டுடு அது மாறி சாதம் வேணுன் கேப்பாரு நாங்க ல்லா வந்து டெய்லியுமே டிஃபன் ஐட்டமா தா
நா நா டெய்லியு நைட்ல வந்து ச சாப்பாடு தா டிஃபன் எப்பாவது ஒன் ஒன் டைம் தா எப்பாது ஒன் வீக்லி ஒன்ஸ் ச ப்பாத்தி அந்த மாரிதா
ஏ எப்படிங்க தோழி சாதம்னாக்கா வெயிட் போடாதுங்லா
வெயிட்லா அவ்ளோவா போட போடல ஏன்னா கரெக்டா ருக்கு அவ்ளோ நா லிமிட் ட்டா எடுதுக் லால ரொம்போ எடுத்துக்குனா தான் வெயிட் போடும் அது நாங் கரெ நா ஒரு என்ன எனக் வந்து இப்ப டொண்டி செவன் டொண்ட்டி எயிட் ஏஜ் எனக் கு நா என்னுடைய ஏஜ் க் வந்து ஃபிஃப் டி செவனோ ஃபிஃப்
ஆஹ் அதுனால தான் நீங்கெல்லா தாரால்மா சாப்ட்ரிங் நாங்களா சவன்டி இருக்குந்தாலும் அப்டியே யோசிப்போம் அது ஆனா ஹைட் டிருப்பன் நானும் அதுக்குதகுந்த மா
நா ஹைட்லா இல்ல ஹைட் கம்மிதா நா அதனால நா லைட்டா ரொம்பவும் ஒல்லியும் இல்ல கரெக்ட் மெடிலா லிமிட்டா இருக்கன் ஆஹ் அந்த மாரி இருப்பேன்
இருந்தாலுமே வந்து கொஞ்சோ சாதம் நைடல வந்து நாங்க பழக்கம் இல்ல எங்கள்க் கு தோழி ஆஹ் டிஃபனுக்கு மாறிடுவோம் டக்குன்னு செரி சூடா தோசயா சப்பாத் தியா இப்பிடி ஏதாச்சு ஒரு ரெண்டு ரெண்டு அப்டே சாப்டுலான்
ம் சேரிங்க தோ ஆனா எங்க அம்மா வீட்ல கூட நைட்ல சாதம்ந்தா
ஆஹ அதனால உங்களுக்கு அப்டியே ஆ, ஆ, பழகிருச்சி எ எங்க வீட் எங்க வீட்டுக்காரு கூட சொல்வாரு என்னதா சாப்ட்டாலுமே எனக்கு அந்த சாதோ சாப் டாதா வயிறு வந்து ஃபில்லிங்கா இருக்
ஃபில்லிங்காகு, அது கொஞ்சமா சாப்ட்டாலு அதுல அது சாப்ட்டா தூக்கோ வரு டிஃபன் சில பேர் வந்து டிஃபன் சாப்டா தூக்க வரா து ஆ இ இரு சீக்கரம் பயி பசி இருக் பசி எடுக்குது அந்த மாரி ரிரு
நானு அவருக்காக வச்சிருவங்க தோழி கம்பல்ச ரி நா சாதம் வச்சுருவே அவருக்காக நைட்ல வேணுன்றதுக்காக ம் ம் ம் அதனால எப்பவுமே சாதம் அவருக் குண்டு தண்ணியா ஒதிக்கி வச்சே
சேரிங்க சேரிங்க தோழி இப்போ நீங்க ஓ ஸ்கூல் பத்தி இல்ல காலேஜ் அந்த மாரி இல்ல சொல்லுங்க
எங்க ஸ்கூலுன் பாத்தீங்கன்னா ஜாலியா தாங்க தோழி போச்சி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குளு நல்லா வெளிய ய ஓரளவுக்கு ஆ வீட்ல அனுப்ப மாட்டாங்கோ ரொம்போல்லா ஊர் சுத்தல்லா ஆ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாதா இருந்தாங்கோ ட்ரிப்பு கூட அனுப்ப
லயு அப்டிதா ரொம்ப ஸ்ட்ரிட்டு பக்கத்து தெருவுல போனாக் கூட நாங்க ஆளு கூப்டுருக்க கூட ஒ யாரவ்து கூப்ட்டுதா போனு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு அவுட்டிங் போமுடியாத் எதுவு போ முடியாது
ஆம்மா ட்ரிப்பு ட்ரிப்பு எங் ங்யு அ னுப்ப மாட்டாங்கோ ட்ரிப்பு போட்டாலு ஆஸ் யா இருக்கு ஆனா அன் ப்ப மாட்டாங்க வேண்டா அவளோ தொலைவலா பயோ எங்களுக்கு அப்டினிருவாங்க இப்டியே அவாய்ட் பண்ணி பண்ணி எ துமே எந்த விஷ்யமே அந்த அளவுக்கு பாக்க முடியலீங்க தோழி அதுவே இப்போ மேரேஜ் ஆயி ட்டு எங்க வீட்டுக்காரு வந்து நறைய சுத்தி காட்றது வெளிய கூட்டிட்டு போடறது நெறயா படங்க கூட்டிட்டு போறது படத்துக்கு
எங்க வீட்ல எப்டினா அவுங்களா கூப்ட்டுப்பாங்க எங்க கூப்ட்ட எங்க சொன்னாலும் கூப் ட்டு போவாங்க ஆனா அந்த ஃப்ரண்ட்ஸ் கூட போறேனு சொல்றது பிரெண்டஸ் வீட்டுக்கு போறேன்னு சொல்றது அதெல்லா அலோடு பண்ண மாட்டாங்க அதே மார்தா என்னோட ஹஸ்பண்ட் கூட பிரெண்ட்ஸ் கூட அதிகமா போன் பேசப் கதடாது அதனால எ தாவது அவுங்க பேம்லில பிரச்சன எங்க பேம்லில பிரச்சன அந்த மாரி வரு சொல்லி அதெல்லா அவுங்க பேசக்கூடாது அதுனா அவே நா ஆனா அவங்க எங்க வேணாலு கூப்ட்டு போவாரு என்னன்னா அந்த பிரஃரெண்ட்ஷிப்பே இல்லாம போயிடுச்சு இப்ப வாழ்க்கைல அந்த ஸ்கூல் வாழ்க்கை அந்த அது வேற மாரி இருக்குல்ல
வந்து மேரேஜ் ஆய்ன அப்புற இருந்து நா சொல்லிட்ட மேரேஜ்க்கு முன்னாடிதான் நீங்க இப்டியெல்லா பண்ணீங்க இப்பதான் எனக்கு கல்யாணோ ஆயிடுச்சு இல்லயா நா ஃபிரீயா போய் மீட் பண்ணுவ பேசுவ செய்வ எங்ளது படிச்சுது பாத்தீங்னா கோயெட்டுதாங்க பாய்ஸ் வித்து கேர்ள்ஸ் ரெண்டுமேதா அதனால நாங்க ப்ரெண் ப்ரெண்சாதா பழகறம் வேற எந்த ட்ஸாதா பழகுறோ வேற எந்த இதுவு கிடையாது எனக்கு கல்யாணோ ஆயிடுச்சு கொழந்த ஆயிடுச்சு அவுங்ளுக்கு தெரியு எப்டி லிமிட்டா இருந் தெரியு எங்ளுக்கு தெரியு லிமிட் டா இருந்துக்ணு எப்டின்டுனு அதனால வெளிய சுத் த்து இதெல்லா இதெல்லா இப்ப நா என்ஜாய் பண்ற எ லைஃப் அப்டிண்டு
உம் பரவால்ல நீங்க வந்து அந்த டைம்ல என்ஜாய் பண்ணலனாலு இப்ப இங்க என்ஜாய் பண்றிங்க ப்ரெண்ஸ்கல்லா பாக்கறீங்க பேசறீங்க ஆனா அந்த இது எங்க எங்கே கூட எனக்கு
ஐயோ வெயிட் பண்ணுவாங்கோ தோழி நா போயிட்டாவே எல்லா இப்பதா ஒவ்வொரு த்ரா மேரேஜ் ஆகுறாங்கோ நா போறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க லீவ் வன்டா நா வந்துருவேன்றதுகாகதா அவுங்க வெயிட் பண்ணுவாங்க எப்ப வர எப்ப வர ப்ப வரட்டனு வந்த பிளான் பண்ணிடு வாங்க ஒ உடனே எங்கியாச்சு ஒரு இடத்துக் பிளான் பண்ணிடுவாங்கோ அப்டியே இடத்துக்கு போமுடிலனா ஒர் ரெஸ்டாரன்டு ஹோட்டல்சு இப்டியெல்லாம் போவோம் தோழி நெறயா ஓட்டல்ஸ்
பரவால்ல அவுங்க வீட்ல அலோட் பண்றாங்க என்னோட ஹஸ்பண்ட்டு ஃப்ரெண்ட் கூட பேச கூட விட மாட்டாரு எதுக்கு பேசுற ஏ ஏ என்னோட பதினஞ்சு வர்ஷோ ப்ரெண்ஷிப் என் தோழி ஒருத்தி அவ கூட கூட இப்ப பேச முடில அவ கோச்சிகுட்டு பேச மாட்டேங்கிற அப்டி இப்படினு சொ ஒருவா வா ஒரு வாரத்துக்கு ஒரு ஒருவாட்டி கூட நாங்க பேசுறதுல அந்த மாரி ஆயிறுச்சி போ அவ பேசுறானா நா அழுவ நா பெசலானா அவ அழுவா அந்த மாரி இருந்த நாங்க ப் எங்க பிரெண்ட்ஷிபு ப்போய் எதுமே இல்லாமலே போயிருச்சு அந்த மாரி ஒரு ஹஸ் வின்விடமாடாற் பேசியேக டுப் போன்லலா பேச கூடாது அக்கா தங்கச்சின்னுக மட்டு தான்டதா இதுவும் இப்ப வேலை வேலைன்னு சொல்றன் வீட்டுல இரு ருக்கிற மாரி வீடு வேல பண்றதுனால பேச விடுறாரு இதான் துவா ஏ
ம் அந்த விஷ்யோ வேலிலாம் நான் நாம் போன்ல தாங்க தொழி இருப்பன் ஃபிரண்ட்ஸ் கூட பேசின அதுதான் எனக்கு பொழுது போக்கு இவங்க வேலைக்கு போயிடுவாங்கோ நம்மளுக்கு என்ன சொல்ல டைம் பாஸ் வேற எது எதுவுமே கிடையாது என்க்கு போன் பேசினு கூட வேலை செஞ்சிரு ஏதோ ஒன்னு பாத்திரம் கழுவறதா இருக்கட்டு
ம் ம் அந்த மாரி நானா பேசுவே எ அக்கா தங்கச்சிங்கல்லா நெறைய பேர் இருக்காங்க அவுங்ககிட் த கான்பரன்ஸ் கால் போட்டு பேசுறது டைம் போறதே தெரியாது எல்லா வேலையு முடிஞ்சிரு
ஆமா ஆமா அம்மா கிட்ட பேசுவோ கொஞ் ஞ்ச நேரோ அப்பா கிட்ட பேசுவேர அண்ணா கிட்ட பேசுவே நானு ஆ மீதி டைம் போக வந்த் து இந்த மாரி ஃபிரெண்ட்ஸ் கிட்ட பேசுவே அத ஃபிரெண்ட்ஸு லைஃப்ல முக் தே நானுங்க தோழி எல்லாமே வந்து சில விஷ்ய எல்லா அப்பா கிட்டே ஷேர் பண்ண முடி
முடியாது அக் ஆ
சில விஷ்யோ தோழிங்க வந்து தேவ நம்மளுக்கு லைஃப்ல வந்து ஃபிரெண்ட்ஸ் தேவ ஆ எது ஒரு கஷ்டோ நஷ் கோ சந்தோஷோ எல்லாமே ஷேர் பண்ண கடைசி வைக்கே இருப்பாங்கோ ஃபிரண்ட்ஸு அதனால வந்
தே பாத் பண்ணிடு என்ன பண்றது எங்க விதி அப்டி சொல்லிதா நாங்க மூவான் பண்ணிட்டு போக வேண்டியது
பணங்களாவே இருக்க மாட்
ஆமா அவுங்க ஆமா அவுங்களுக்கு என்ன தாட்ஸ் ஏதாது தாட்ஸ் நாங்க ஏதாவது பேசுவோ அவுங்க வீட்ல எப்டின் தெரியாது அதுக்குன்னு சண்ட வரு அதெல்லா எதுக்கு அவுங்கவுங்க வேலய பாருங்க கொழந்தைங்க பாருங்க அ அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க எல்லாரு
அவரோடைய மைண்ட் செட்
அப்டிதா என்னோட ஹஸ்பண்டு அப்படிதா இருக்காங்க
ம் ம் அதா அவுங்களோடைய மைண்ட் செட்டு வேற மாதிரி இருக்கு நம்மளோட மைண்ட் செட்டு வேற மாதிரி இரு கு என்ன பண்ணுறது அப்போப் புரிஞ்சிக்காதப்போ நம்ம அதே வந்து இது க வேண்டா இப்டி போர்து நல்ல விஷ்யோ ஆமாங்க ஆமாங்க தோ எனக்கு இப்பவே எனுக் காலேஜ் குரூப் ஒண்ணு இருக்கு தோ ழி ஸ்கூல் குரூப்பு ஒண்ணு இரு க்கு அ போனனா அ இந் இந்த இவுங்க கூட போயி டு ஃபோட்டோ போட்டனா அவ்ங்களுக்கு கோவோ வந்துரு அவ்ங்க கூட போயிட்டு இவ்ங் இங்க ஃபோட்டோ போட்டனா ஸ்டேட்டஸ்ல இவ்ங்க வந்து கு ஆமா வந்திருக்க ஒரு வார்த்த எங்களுக்குலா இன்ஃபார்ம் பண்ல ஒனக்கு அந்த குரூப் தா இம்பார்டன்ட்டா போய்ர்ச்சு அப்ப நாங்களா எப முக் கியமா படல அப்டின்ட்டு இவுங்க கோச்சிப்பாங்கோ அந்த மாரி நல்லாருக்கு ஆஹ் அந்த மாரி ஜாலிய என்ஜாய் பண்றது பர்த்டே வந்த எல்லா ஒன்னா சே செலப்ரேட் பண்ணி கேக் கட் பண்ணி எல்லா ஒரு எட்த்துல மீட் ஆயிட்டு இதெல்லா செய்வோ தோ கல்யாணத்து கால எல்லாமே கல்யாண்த்துக்கு அப்றந்தா தோழி நா என்ஜாய் உண்ம சொ இவ்ளோனு நாள் உண்மைலே கல்யாணத்துக்கு அப் ப்றோந்தா இதெல்லா நா ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்ரு க்கே ஏனா மேரேஜ்ஜூ சீக்கிரமா பண்ணி உட்டுடாங்க அதுக்கப்றோ கொழந்த பாக் க்குறது பசங்கள பாத்துக்கிறது இப்டியே லைஃபு அதனால அம்மா வீட்டுக்கு போம்போதெல்லா நா சொல்லிட்டே அங்க வந்து எங்க மாமியாரு ஜாய்ண்ட் ஃப் ஃபேம்லி எங்க வீட்லயு எல்லாருமே மொத்த பேரு இரு பாங்க அதனால அங்கே ஒரு பேமெண்ட்டு நா பண்ண முடியாது அங்கேயு அவ்ளவா எங்கெயு போமா அ இங்கயாச்சு அட்லீஸ்ட் என்ன ஃப்ரீயா விடுங்க அப்டின்றதுனால செரி போ நா பசங்கள பாத்துக்கிறேனு அம்மா விட்ருவா
எங்க அம்மா வீட்ல ஜா ஜாய்ண்ட் ஃபேம்லி தா இருந்தோ அதுக்கப்பற மாமியார் வீட்லயு ஜாய்ண்ட் ஃபேம்லியா தா இருந்தோ இப்போதா கொஞ்ச வீட்டு தகராறு அதனால தனியா வர மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு
உம் இங்க இங்கயு விட்றாங்க தோழி எங்க வீட்டுக்காரு வந்து ஃப்ரெண்டுங்கலா இங்கே நெறையா இருக்காங்க வெளில போறது வர்றது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங்கு ஒரு ட்ரெஸு எடுத்துட்ருக்கோ எல்லாத்துக்குமே போவங்க தோழி ஆனா வந்து ஆஹ் என் கன்ன எங்க வீட்டுக்காரர் கிட்ட கூட எங்கமா மாமியாரு பேசுவாங்க அப்பி எல்லா போவ்கூடாது செய் கூடாதுன்ட்டுனு ஆ அவரு அவரு வேலைக்கு போயிர்துனால இப்டி எங்க வீட் வீட்டுக்காரர் கிட்ட எல்லா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கோ போறாங்கோ வராங்கோன்டுனு இப்ப வந்து எங்க வீட் வீட்டுக்காரே சொல்ட்டு டாங்கோ இது வந்து அவளோட பிரீ டம்மு சின்னதா கடைக்கிது இதுக் தான போயிட்டு வராங்கோ செய்றாங்கோ விடு அதுக்கே பேசி பெருசு பண்ற போட்டு என்ஜாய் பண்ட்டு அப்படின்னா இப்ப ஓரளவுக்கு போருங்கோ தோழி கொழந்தைங்க வந்து ஒருத்தர் எயிட்டு ஒருத்தர் டென்த்பா ம் ஒரு பெண்ணு ஒரு ஆணு இங்கயே சேந்திட்டு பிரண்ட்ஸ் எல்லா கோயில் பூங்கொத் தோழி நெறையான்னு பாத்தீங்னா கோயிலுக் போறது அப்புறமா வெளிய கடை கடைக்கு போனுனா கடைக்கு போவோ ஒரு பானிபூரி சாப்னுனா அதுக்கு போவோ இப்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவங்க தோழி நாங்க வந்து
செரிங்க தோழி டைமு உங்க என்னோட அழைப்பு ஏற்று கொண்டதுக்கு ரொம்ப நன்றி தோழி நன்றி வணக்கம் ம்